நான் நல்லயிருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு விஷயம் எங்கேயாவது நம்ம வச்சிருக்கோம் ஒரு பொருள் ஆகட்டும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆயிரம் ரூபாய் நோட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தேன் எப்போனா ஆயிரம் ரூபாய் வந்து பொழக்கத்துல இருக்கும் போது ந்து ஒருஆயிரம் ரூபாய் நோட்டு வந்து பத்திரமா இருக்கட்டும்னு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலே ஒளிச்சி வச்சிருந்தேன் நான் எப்போதுமே வந்துட்டு ஒரு ரூபாய் ஆகட்டும் காசாகட்டும் அத ஒரே இடத்துல வந்து வைக்க மாட்டேன் திருமணமானதுக்கு அப்புறமும் அப்படித்தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் நறையா காசு இருக்குனா அத வந்து இடத்தை மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வச்சிக்கிட்டே இருப்பேன் அது ஏனு தெர்ல எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு அது குறிப்பிட்டு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது தோழி இப்போ இந்து நம்மளே நறைய டைம் வந்துட்டு எங்கயோ எங்கயோ எடுத்து வச்சுட்டு அப்புறோம் மறந்துருவோம் எங்க போச்சு காசு காணாம் சொல்லிட்டு நம்மளும் தேடு தேடுன்னு தேடுவோம் அப்புறோம் விட்டுருவோம் செரி அவ்ளோதான் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விடும்பொழுது வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம ஏதாவது சுத்தம் பண்ணும் போது அந்த பொருள் வந்து கெடைக்கும் அட கடவுளே பின்னாடி இறச்சலா இருக்குல தோழி
ஆ சொல்லுங்க
ஆ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐய்யோ இங்கதான் வச்சிருந்தோமா இத்தன நாளா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து அந்த பொருள் வந்து நமக்கு கெடைச்சிருக்கும் இல்ல அந்த காசு வந்து கெடைச்சிருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெடைச்சது உண்டா தோழி
கண்டிப்பா அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒளிச்சு வச்சு எடுத்த மாதிரி எனக்
இல்ல ஒளிச்சு வைக்கல மறந்து வச் சுட்டு அதுக்கப்புறோம் வந்து எங்க வச் தெரியலே தேடு தேடுன்னு தேடி வீடு ஃபுல்லா தேடி காணாம போயிருக்கும் அதுக்கப்புறோம் வந்து களீன் வீடே வந்து கிளீன் பண்ண போது கெடைச்சிருக்கும் அந்த மாதிரி பொருள் ஏதாவது
கண்டிப்பா ஆமா நான் வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு அ திருமணமாக ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த டைம்ல வந்து நமக்கு ஏதாவது அ சில பொருட்கள் கெடைச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு பேக் மாதிரி கெடைச்சிது அது வந்துட்டு என்ன பண்றது சொல்லிட்டு நானு அதை வந்துட்டு என்னால யூஸே பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியா இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன்னா அதை வந்துட்டு நான் ஒரு ம் நம்ம காட்டு தூங்குவோம் இல்லையா அது கீழ வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாரி இருக்கும் அதுல வந்துட்டு நான் வச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன் நானு அது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எப்போ ஒரு தடவை வந்துட்டு அதை கிளீன் பண்ணலாம் பண்ணும்போது அது இருந்துச்சு என்னடா எத்தனை நாள் நம்ம இத தேட்டிட்டே இருந்தோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கெடைச்சுது அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம நான் வந் துட்டு இந்த மாரி தெரியாம வந்து வச்சு அந்த மாதிரி வந்துட்து ரொம்ப ரேர்ரா தான் தெரிஞ்சே வந்து இப்ப ஒரு காசு வந்துட்டு ரூபாய் வந்து எனக்கு வந்து நான் அப்பப்ப சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கு ஒரு கேஷ் மாதிரி அத வந்துட்டு ஒரு பர்ஸ்ல போட் ட்டு நான் ஒரு பீரோல ஒரு யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு இடத்துல ஒழிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம் அது வந்துட்டு யாருக்குமே தெரியாது வீட்டுல வந்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு அவசரத்துக்கு ரூபா குடுன்னு சொன்னா கூட நான் குடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்துட்டு ஏன்ன குடுத்தா வந்துட்டு திரும்ப வராதுன்றது எனக் கு தெரியும் அதனால வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி எப்பயோ வந்து வச்சுக்கிறது எனக்கு ஒரு பழக்கமா இருக்கு அந்த ஒரு காசும் வந்துட்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்கா அந்த அது ஐநூறு ரூபாய் நோட்டு தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் நூறு ரூபா நோட்டா எல்லாம் இருந்துச்சி ஷாதீப்போ யூஸ் பண்ண முடியாது அந்த ஆயிரூபா நோட்ட எல்லா அத வந்துட்டு நா மாத்தி வந்துட்டு அது ஒரு ஐநூறு ரூபா நோட்ட ஒரு அஞ்சாயிரரூபாய் ஆறாயிரரூபானு சொல்லிட்டு அத நா சேத்து வச்சிருக்க
தம்பி நீங்க பேசு தெளிவா கேக்கல தோழி எறைக்குது
ஆ அது இன்னமும் பத்ரமாருக்கு அப்டின் சொல்ட்டு சொல்லலாம் அது யாருக்குமே தெரியாது அப்டின் கூட சொல்லலாம் எ ஹஸ்பண்ட் வந்து அப்பப்ப கேபாங்க இந்த மாதிரி நீ எடுத்து வச்சிருப்பே எனக்கு குடு ஒரு அவசரத்துக்கு வேணும் கடைக்கு போணும் என்கிட்ட கேஷ் இல்ல அப்டின் சொல்வாங்க இல்லியே எங்கிட்ட இல்லியே அப்டின் சொல்லிட்டு சொல்லி நா அப்டியே விட்ருவ அவா வேணுட்னா ஏணி ஏ டி எம் ல போய்ட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்டின்ற மாரி நா சொல்லிடுவ பட் இருந்தாலும் வந்துட்டு அத நா சேவ் பண்ணி வெக்கிணு அப்டின் சொல்லிட்டு எனா எனக்குன் சொல்லிட்டு அப்பாவோ அம்மாவோ இல்ல யாராது குடுத்த ஒரு காசாருக்கும் அது இல்ல அவுங் குளே எ ஹஸ்பண்டே குடுத்த காசா கூட இருக்கும் பட் அத பத் பத்ரமா வச்சுக்கணும்ன்றதுக்காகனே வச்சுட் இருக்க அத வந்துட்டு எதுக்கும் குடுக்கறதுக்கு எனக்கு அது யார் கேட்டாலும் குடுக்க கூடாது அப்டின்ற மாரி எனக் ஒரு ஒன்னு தோணும் அதனால வந்துட்டு அந்த மாரி வச்சிருக்க அப்டின்னு சொல்ட்டு சொல்லலாம் தோழி உங்ளுக்கு அந்த மாரி எதா ஒரு இருக்கா
கண்டிப்பா தோழி எனா எல்லாத்துக்குமே வந்து இந்த மாரி ஸ்பெஷல் மூமெண்டு வந்து இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து திருமணம் ஆன பொழுது ஒவ்வொருத்தவங்க மொய் காசு அப்டின் சொல்லிட்டு ஒவ்வொருத்த நபர் வந்து குடுப்பாங்க மொய் அமௌண்ட்டு அப்டின் சொல்லிட்டு அப்டி அந்த மொய் அமௌண்ட் இதுல வந்து முதல் முதல்ல வந்துட்டு எனக்கு இந்த திருமணத்துக்கு வந்து ரொம்ப அந்த பையன வந்து அ அவுங்ளோட பேரன் தா வந்துட்டு என்னோட கணவர் சோ அந்த பாட்டி வந்து மருமகளுக்கு குடுத்த ஆரம்பத்துல இருந்தே எல்லா ப்ராசஸஸும் செரி பையன வந்து பாத்து குடுத்தது அதெல்லா அதுவு அந்தந்த பாட்டி தா அந்த பாட்டி வந்து பாத்தீங்கனா ப்ரோக்கர்னு சொல்லுவாங்க அந்த மாரி பாட்டி தா ஆனா வந்து என பாத்த ஒன்னே குடும்பத்துக்குள்ள கொண்டு வர்னு அப்டின் சொல்லி நெனச் சாங்க அதுக்காக வந்து பாத்திங்கனா குடும்பத்துக்குள்ள வந்து நீ கொண்டு வரணும் அப்டின் ரொம்ப இது பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுங்க வந்து ஒரு ஐநூறு ரூபாய வந்து என்னோட திருமணத்தப்போ அது மொய் காசுனு சொல்ல முடியாது எ கைல வச்சி குடுத்தாங்க அப்போ எங்கம்மா சொன்னாங்க நீ எந்த மொய் காசுல நீ எத்தன ரூபா எடுத்து செலவு பண்ணாலும் செரி அவுங்க இந்த காச வந்து நீ செலவு பண்ணாத பாட்டியோட நியாபகமா பத்திரமா வச்சுக்கோ ஏனா எத்தன காலம் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால நீ பத்ரமா வச்சுக்கோ அப்டின்னாங்க ஆனா நா வந்து ஆனா நா வந்து அப்டி பண்ணல நா வந்து கொஞ்ச நாள் வந்து பத்ரமா வச்சிருந்த அதுக்கப்பற சமீபத்துல வந்துட்டு கொஞ்ச நம்ம வெளிய போவோ திருமணமான புதுசுல அந்த மாரி சமயத்துல அது கொஞ்சோ எடுத்து செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு தோழி ஆனா வந்துட்டு இப்வும் வந்துட்டு அ எல்லாத்துக்குமே ஊடும் போல இருந்தாங்க அவுங்க ஆரம்ப காலகட்டத்துல இப்போ வந்துட்டு அவுங்கள செரியா போய் பாக்க கூட முடியறது இல்ல நாங்க வந்து எங்க வீட்டுக்கு போனோம்னா எங்க வீட்டுக்கு மட்டும் தா போவோ அவங்க வீடு அங்க இருந்து கொஞ்சோ நடக்கும் தூரத்தில் தா இருக்கு திருமண ஆனப்போ ஒரு வாட்டி தா சென்று போய் பாத்தோ அதுக்கப்பற போவவே இல்ல போய் பாக்கணு அந்த பாட்டியும் வந்து பாத்தீங்னா அவர் கணவர் எறந்துடாங்க தனியா தா இருக்காங்க அவுங்ளுக் கொழந்தைகளோட பேரம்பேத்திகளோட சோ அதனால ஃப்ரீயா இருக்கும் போது ஒரு வாட்டி போய் பாக்னு தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்றோ தா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு இதே மாரி தா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன தாத்தான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாரி ஒருத்தர் இருப்பாங்க ஊர்ல அவுங்கள வந்துட்டு எப்பயுமே இந்த வயதானவர்கள் வந்துட்டு நம்ம அவர பாக்குற தூரத்துலதா இருக் காங்க அப்டினா வந்துட்டு நம்ம ஒரு அப்பப்போ போய் பாத்துட்டு இருந்தோனா அவுங்ளுக்கு முகத்துல ஒரு நம்ம பாக்குற சந்தோஷமே வந்து ஒரு அலாதியான சந்தோஷம்னா சொல்லுவோம்ல அந்த மாரி வந்துட்டு அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க நம்ளியு வந்துட்டு வயசான காலத்துல நம்ளியு வந்துட்டு பாக்றத ஆளுங்க இருக்காங்க அப்டினு சொல்லிட்டு அவுங்ளுக்கு அந்த ஒரு சந்தோஷமே வந்துட்டு நம்ம அந்த ஒரு வயசான காலத்துல குடுக்கறதுன்றதே நமக்கு ஒரு பாக்கியம் அப்டின்னு தா நா சொல்லுவ எப்பயுமே வந்துட்டு அந்த மாரி விஷ்யத்த வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது ஏனா வந்துட்டு நம்ம வந்து நெனைக்கலாம் செரி என்ன இவ வா இப் இல்லனா அப்பறமா பாத்துக்லா அப்டின் சொல்ட்டு நெனைக்லா பட்ட நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம வந்துட்டு நெனைக்கும் போது அவுங்க இல்லாம கூட இருக்லம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலை வராம இருக்கறதுக்காக நம்ம வந்து எப்பெல்லா அந்த பக்கம் போறோமோ அந்த தாத் தாவ வந்துட்டு நாங்க வந்து அவுங்க வீட்ல போய்ட்டு எப்டி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழங்கள் வாங்கி கொண்டு போய் கைல குடுத்துட்டு ஒரு பாத்துட்டு வரும் போது அவுங்க வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு யாரயா பாக்கும் போது சொல்லுவாங்க என்ன வந்துட்டு ஆனந்தோ உஷா ஆ எங்ளோ எங்ளோட பேரை சொல்லி இவுங்க வந்து நா எங்ள வந்து பாத்துட்டு போனாங்க அப்டின்னு சொல்லிட் டு அவுங்க பெருமையா சொல்லிப்பாங்க அவுங்ளுக் அவ்ளோ சந்தோஷம் எங்கள பாத்தாலே பட் வேற பேர பசங்கள்லா வந்துட்டு இதோ என்னுங்கள வந்துரு பாக்றதில்ல அப்டினு அவுங்க ஃபீல் பண்வாங்க அந்த மாரி வந்துட்டு நறைய விஷ்யங்கள் வந்துட்டு நம்ம எப்பயமே வந்து அந்த ஒரு மொமெண்ட வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடா கூடாது நமக்கு ஒரு வாய்ப்பு கெடைச் சா அத வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு செயல்படுத்திட்ணு அப்டின்னு தா நா சொல்லுவ செரி அப்றமா பாத்துக்லா அப்றமா பாத்துக்லானு நம்ம நெனைச்சோனா ஆ அந்த அப்றமா வந்துட்டு நமக்கு வருமானே நமக்கு தெரில இன்னிக்கு என்ன பண்ண போறோன்றது ரொம்ப முக்யோ அப்டின் தா நா நெனைப்ப தோழி அதனால அது வந்துட்டு நம்ம எப்பய்மே மிஸ் பண்ணிடக் கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க ஏனா வந்து நமக்கு நேரோ இருக்கும் போது போய் பாத்துக்கணும் அதுக்கப்றோ வந்து நமக்கு நேரோ இருக்கும் அவுங்க வந்து இருக்க மாட்டாங்க ஆ எல்லாருமே வந்துட்டு எல்லா சூழ்நிலையும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லிங்ளா அதுவு வயதானவர்கள் என்னும் போது நம்ம எப்ப நெனைக்கிறமோ அப்பமே போய் பாத் ஆ பாப்போ ஏனோ வந்துட்டு நாங்க இப்பதா வந்துட்டு புதுசா வாழ்கைக்குள்ள வரோங்கும் போது ஒவ்வொருத்தங்களோட தேவையு ஒவ்வொருத்த பூர்த்தி பண்ணணு அப்டிங்ற காரணாதாகே வந்து ஓடிக்கிட்ருக் போ பாப்போ நேரோ கெடச்சுன்னா கண்டிப்பா போய் பாப்போ தோழி
கண்டிப்பா தோழி
இருங்க தோழி இப்போ ஆ அதனாப்பப்பட்டு இப்போ நீங்க வேற ஏதாது இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு பொருளோ அந்த மாரி நீங்க எங்காயது வச்சு தேடி எடுத்தது உண்ட அதோட அனுபவம் உண்டு
கண்டிப்பா இப்ப வந்துட்டு நா அந்த மாரி தொலைக்க மாட் ட்டே எ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதா ஒரு பொருள் வந்துட்டு நெறைய வந்து அவங்க நீட்டா தா வச்சுப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு எடத்துல வந்துட்டு எதயோ ஒன்னு வச்சுருவாங்க வச்சுட்டு வந்துட்டு அத வந்து தொலைஞ்சிருச் வச்சின்றது அவங்களுக்கு தெரியாது எங்க வச்சிருக்கோ என்ன ஏதுன்ட்டே மறந்து போயிடுவாங்க ஆனா எகிட்ட வந்து கேப்பாங்க அ எங்க இருக்கு இத வந்துட்டு நா இந்த எடத்துல தா நா வச்சே அத எப்டி காணாம போக அப்டின்னு சொல்லிட்டு கோங்க என்கிட்ட நா வந்து சொல்லுவே நா வந்து சொன்னேல்ல இந்த எடத்துலதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அப்டின்னு சொல்லுவே ஆனா வந்துட்டு அவுங்க வந்து கெடையவே கெடையாது அப்டின்னுவாங்க கடைசில போய்ட்டு ஒரு செகண்டு தா நா போய் அந்த எடத்துல வந்து தேடி பாப்பே அது அங்கேயே இருந்திருக்கு ஆனா வந்துட்டு அது எப்பிடினே எனக்கு தெரியாது அவுங்க கண்ணுக்கு அத அந்த விஷய பட்ருக்கவே பட்ருக்காது அதனால நா வந் ட்டு எனக்கு அது தேவயில்லாம ஒரு டென்ஷன் மாரி ஆகு என்ன வந்துட்டு நீ வந்து நீ தான் தொலைச்சுட்ட அப்படின்ற மாதிரி ஏ மேல குறைய போட்டுருவாங்க பட் பண்ணது என்னும் அவங்கள தான் இருக்கும் அந்த மார்ரி நெறைய தடவ நடந்திருக்கு நா சொல்லுவேன் நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு தேடவே தேடாதீங்க அது எங்க இருக்குன்னு எனக் தெரியு நானே கொண்டு வந்து குடுத்துரே அத வந்துட்டு நா தா தொலைச்சன் சொல்லிட்டு ஏ மேல குறைய போடுறதுக்கு பதிலா நானே வந்துட்டு அத வந்து கண்டுபிடிச்சு குடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த பொருள எடுத்துட்டு போய் அவங்க கையிலயே குடுத்துருவே அந்த மாரி ஒரு தடவ இல்ல ரெண்டு தடவ இல்லவ அது ரெகுலரவே நடந்துகிட்டே இருக்குற பட் இருந்தாலு செரி ஓகே அவுங்க எப்பயுமேப்படிதானே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொருள வந்துட்டு தேடி கொண்டு போய் குடுத்துட்டுறது என்னோட வழக்கமா இருக்கு தோழி அது வந்துட்டு எல்லார் லைஃப்ல நடக்கு அப்பிடி நெனைக்கிறே நானு
கண்டிப்ப தோழி எனக்குமே வந்து இந்த மாரி ஒரு அனுபவம் இருக்கு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஏதாது ஒரு வச்சுருவாங்க வச்சுட்டு இப்ப வந்து முட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களே முட்டய வந்து காணும் காணம்னு தேடுவாங்க அது இங்கதா இந்த செகண்ட் செல்ப்ஃல இருக்கு பாருங்க அப்டின்னு சொல்லி நா ஹால்ல இருந்து சொல்லுவே அது வந்து எங்க அம்மா பாத்துட்டு அப்டியெல்லா எதுமே இல்ல வ வந்து எடுத்துக்குடும்பாங்களா சேருன்னு போன உனே ஒரே செகண்ட்ல எடுத்துக் குடுப்பே எங்க அம்மா சொல்லுவாங்க எப்புடி உ மட்டு இதெல்லா தெரியுது அப்புடிம்பாங்க நா சொல்லுவ தேடணும் அப்புடின்னு சொல்லிட்டு அந்த மாரி நம்ம என்னதா சொன்னாலு அவங்களோட கவனம் வந்து இங்க இருக்காது காணோ வந்து எடுத்துக்குடு அப்டின்னு ஒரே வார்த்தையில சொல்லிருவாங்க நம்ம போன உடனே டக்குனு எடுத்து குடுப்போ அவங்களுக்கு வந்து பரவால அப்டிங்கிற மாரி இருக்கு இல்லைங்கல தோழி
கண்டிப்பா ம் இன்னொரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேச
நன்றி மக்களே ம்